போனங்கான்டி சொல்லுங்க எத பத்தி பேசலா ஆ கேக்குது எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது தோழா சொல்லுங்க எத பத்தி பேஸ்லாம்
எத பத்தி பேஸ்லா வெதர் பத்தி பேசலாமா நம்ப
ஆ சொல்லுங்க உங்ளுக்கு எந்த மாரி கிளைமேட்ஸ் எல்லா ரொம்ப புடிக்கு
எனக்கு வெயில் கிளைமேட் சுத்தமா புடிக்காது எல்லாமே ஓகே தா
ஆ வெயில் கூட எவ்ளோ அடிச்சாலு தாங்கிக்லாங்க ஆனா மழ வந்துச்சுனா குளிர் தாங்க முட் முடியாதில்ல
ஆமா எ அதுவு கரெக்டுதா
ஆ நீங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்ளே எவ்ளோ வெயில் அடிச்சாலு வந்து அத த வந்து தாங்குவாங்க ஒலு ஒரு சிலருக்கு தா அத தாங்க முடியாத இது இருக்கு ஆனா மழ வந்து குளுர ஆரம்பிச்சுதுனா எல்லாத்துக்குமே இருக்கு
ஆமா ஆமா
ஆனா மழ ரொம்ப நல்லா இருக்கு
ஆமாமா மழ தா எனக்கு புடிக்கு மழ அப்றோ இந்த மழயு இல்லாம வெயிலு இல்லாம நடுவுல ஒருக்கால வருல்ல அது வந்து சன்னு இருக்காது நல்லா குழு குழுன்னே இருக்கு அதுவு ரொம்ப புடிக்கு
ஓகே ஓகே
உங்களுக்கு எது புடிக்கு
எனக்கு மழ கிளைமேட் ரொம்ப புடிக்கு ரொம்ப சோன் மழ பெய்றதல புடிக்காது கொஞ்ச ஓரளவுக்கு மீடியமா மழ பெய்யமோது அ நல்லா இருக்கு அது தினமு தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்தா நல்லா இருக் காது என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போகும்போது நல்லா இருக்கு
பேஞ்சா நல்லாருக்கு இல்லை
ஆமா ஒரு டைம் நல்லா இருக்கு பாக்குறக்க அப்றோ அந்த பனி டைம்ல அந்த மேகமூட்டமா இருக்கு பாத்திர்கீங்ளா
ஆ
ஹில்ஸ்டேஷன் போவ்மோதெல்லா அப்டியே பனி பனி மூட்டமாருக்கு அதுக்குள்ள போற மாதிரி இருக்குல் ல அது வந்து நல்லா இருக்கு
அப்டி நல்லாருக்கு நீங்க ஆ ஆமா இங்கெல்லா அந்த மாரி ஹில் ஸ்டேஷன்ல இல்ல இங்க அதனால வந் தே எனக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்லா கொஞ்ச கெடச்சதில்ல இப்ப நாங்க சிரிப்பு மாரி போனா அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் தா நல்லாருக்கு கொடைக்கானல்லா போனப்ப நல்லா இருந்ச்சு அப்டியே மேகமூட்டமா
அ அதுக்குள்ள அந்த டைம்லதா அந்த பனி மூட்டமா இருக்கமோது
ம் செப்டம்பர் மாசோ போனோ நாங்க கரைட்டா சீசன் செரி மேனால்லா இருந்துச்சா அப்டியே மேகத்துக்கு நடுவுல டிராவல் பண்ணோ அது ஆமா நம்மள்க் கீழ இருந்துச்சி மேகோல்லா
ஆ
என்னடா இது கீழ இருக்குன் பாத்தா ஆச்சிரியமா பாத்
ம்
இருந்துச்சி
ஊட்டி கொடைக்கானல் அந் இந்த மாரி டூரிஸ் பிளேஸ்ல எல்லா அந்த மாதிரி இருக்கு
ஊட்டிக்கு நா இதுவரைக்கு போனது இல்லங்க கொடைக்கானல் போய்ருக்க
ஆஹா நா போய்ருக்கங்க ஊட்டிக்கெல்லா சூப்பரா இருக்குங்க டிசம்பர் நவம்பர் டிசம்பர்ல எல்லா போனீங்கன் வச்சுக்கோங்களே இந்த மேக நீங்க சொன்ன மாரி இந்த மேகத்துக்குள்ளயே
ஆமா நா ஃபஸ்ட் டைம் போனா கொடைக்கானல் அப்டியே சாக்கா பாத்தே என்னடா இது இப்டி இருக்கு என்னடா இது இப்டி இருக்கு அப்டின் பாத்துக்க தோனு ஃப்ரெண்ஸா போனோமா அதுவு நல்லாந்துச்சி நெனச்ச நேரத்ல நெனச்ச எடத்துல்லா நின்னு எறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு
ஆமா அதுவு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ஸோட போம்போது சம ஜாலியா இருக்கு
ஃபேம்லியா போனா அப்டி இருக்காது ஃப்ரெண்ஸோட போனா நல்லா ஜாலியா இருக்
ஆமா ஆமா நாங்க இப்ப வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ஸோட போனாலு ஜாலியா இருக்கு ஃபேம்லி கூட போனாலு ஜாலியா இருக்கு ஏ ஃபேம்லில இருக்கவங்களு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாரிதா பழகுவாங்க
ஆ ஆ
அதுனால எனக்கு ரெண்டு பேத்துக் கூடையும் போக புடிக்கு ஜாலியா இருக்கு ம் ம் ம் இப்ப நாங்க ரி சண்ட்டா ஏ ஃப்ரெண்ஸ் கூடயெல்லா போய்ட்டு வந்தோ அப்பவு நல்லா இருந்துச்சி அப்ப சரியான வெயிலா ஆ இருந்தனால கொஞ்சொ அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லா கொஞ்சொ கம்மியாயிட்ச்சி
எங்க
நா ட்ரிப்பு போயிட்டு வரும்போது ஊட்டி ட்ரிப் போயிட்டு வந்தம் மோது நீங்க அப்டி ஃப்ரெண்ஸோட கொடைக்கானல் போயிருக்கீங்ளா
ஆமா ஃப்ரெண்ஸோட கொடைகானல் மட்டுந்தா போயிருக்கோ இதாளவே வேற எங்கியும் போனதில்ல இப்ப இந்த இதுதா கேர்ளா போலான் ப்ளான் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ஸ்
ஓகேங் ஓ
நல்லா பாய்ஸா ஒரு பதி ப இருவது பேரு போவோ ஒரு பஸ்ஸு புடிச்சி நல்லா என்ஜாய்மெண்ட்டா இருக்கு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபண்ணா இருக்கு நல்லா மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டு ஒரு ஒருத்தன
இந்த மழ வர டைம் பனி விழுகுற டைம் விட இந்த மரத்துலர்ந்து எ லையெல்லா உதிரு பாத்தீங்ளா உதுந்துட்டு மறுப்டியு அப்டியே லைட் டா துளிர் விட்டு அப்டியே ஒரு சின்ன க்ரீனீஷ் கலர்ல மேல வருல்ல
ஆமா
அதெல்லா நீங்க பாத்ருக்கீங்ளா ரசிச்சிருக்கீங்ளா
இல்லையேங்க அது அது அது வுக்கு நோட் பண்ணதில்ல அது எப்ப அது
அது வந்து அந்த இலையுதிர்காலம் வந்து இந்த கோடை டைம்ல வந்து இந்த சம்மர் டைம்லதா எல்லா எலையு உதுந்து போயிரு ம் கரைட்டா எனக் கு எந்த டைமென் தெரியில ஆ அந்த எலையெல்லா உ துந்து மறுப்டியு அழகா லைட்டா ஒரு மழ பெஞ்ச ஒன்ன அப்டியே துளிர் விடு
ம் கேக்குறக் நீங்க சொல்ற கேக்குறக்கே நல்லா இருக்குக்கா ஆ அ எங்ளா இதுவக்கு நோட் நீ சொல்றக் கேக்கம் போது அத பாக்கணுனு ஆசையா இருக்கு
ம் அது வந்து ரொம்ப அழஹா இருக் கு பாக்குறக்கு அது புதுசா என்னமோ அப்பதா அந்த செடி புதுசா மொளச்சு வர மாதிரி இருக்கு ஆனா அது ஒரு பெரிய மரமா கூட இருக்கு நாங்க இருந்த வீட்டு முன்னாடி வந்து ஒரு பெரிய மரொ இருந்துது ரெண்டு பெரிய மரொ இருந்துது ம் ஒருத்தவங்க வந்து அத வீடு கட்றேன்னு ஒரு மரத்த வெட்டிட்டாங்க ஆனா ஆப்போசிட்ல வந்து இருக்குற மரத்துல எல்லா எலையு உதுந்த்ருங்க
ஆ
உத்ந்து மறுப்பிடியு அது ஃப்ரெஷ்ஷா மொளைக்கும் பாருங்க ப்ரோ அப்ப சூப்பரா இரு க்கு அத பாக்குறத்துக்கே
ஆ
அப்றொ ஒவ்வொரு அ இந்த சீசன்ல அந்த சம்மர் டைம்ல வந்து அது அந்த ம ரொ ஃபுல்லா பெரிய பெரிய அழக அழகா ஒரு பிங்க் கலர் மாதிரி ஃபுல்லா அந்த மரொ ஃபுல்லா எலையே தெரியாது அவ்ளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு
ஆ
அது பாக்குறக்கே சூப்பரா இருக்கு இயற்கை அவ்ளோ அழகா இருக்கா அப்டின்ற மாதி ரி இருக்கு பாக்கும்போது இப்பிடியெல்லாம் கூட நம்ம ரசிப்போமான்றது நம்மளுக்கே டவுட் வந்துரு அந்த அளவுக்கு அத நின்னு பாத்து ஃபோட்டோல்லா எடுத்து
சேர் சேர் ம் ம் ம் அதா அப்ப ஜாய் பண்ணீர்க்கீங்க நேச்சர
ஆமா அதெல்லா நம்ம வந்து நெறைய பேர் இதெல்லா நானே இவ்ளோல்லா ரசிக்க மாட்டம் ப்ரோ ஆனா வந்து அ ஒவ்வொரு டைம் நம்ம தனியா இருக்கும் போது வெளிய போய் நி க்கிறோ ம் வீட்ட விட்டு வெளிய போய் நிக்கும் போது எதாவது யோசிச்ட்டு நிக்கம் போது அந்த டைம்ல னா அந்த மரொ வந்து எங் கண்ல பட்டுச்சு அப்ப நல்லாருக் க்கு அப்றோ செடி எல்லா வளத்துருக்கீங்ளா செடி எல்லா வளக்கும் போது வீட்ல
வீ வீட்ல ஆஹ் நம்மக்கு அதெல்லா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லன்றதுனால அதெல்லாம் ந பண்ண மாட்டே
மோஸ்ட்லி வீட்ல இருக்கவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங் நா வந்து நெறைய செடியெல்லா வளத்துறதுல நெறைய இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க பசங்க ஆ எ ஜென்ரேஷன்ல வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எப்டி இருக்காங்கன் தெர்ல ஆனா எ எங்களுது எங் ங்களோட ஜென்ரேஷன்ல வந்து நெறைய செடிகள் அந்த மாரி வளர்க்கறதெல்லா ஸ்கூல்லயே நெறைய பேர் சொல்லித் தந்தாங்க எங்ளுக்கு ஆமாங்க எனக்கு செடி வளக்குறதெல்லா ரொம்ப புடிக்கு
அ அ
ம் நெறைய ஃபிளவர்ஸ் வர மாதிரி செடிகள் வளக்குறது அப்பறோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கள்ளா அந்த மாதிரி எல்லாம் செடிங்கள வாங்கி வெக்கிறது நாங்க இப் ளோ வந்து நா வச்சிருந்தே நா வந்து ஒரு ரென்டல் ஹவுஸ்ல இருக்கம் போது வச்சிருந்த அப்றோ அவுங்களுக்கும் சில கருத்துக்கள் எல்லா இருக்கு இல்லயா அதோட நியமத் தமா நாங்க வந்து அத விட்டுட்டோ இப்ப வந்து அழகா ஒரே ஒரு செடி மட் டு வச்சிருக்கோ
அதுவே அப்டியே துளுர்த்து வரும்போது ரொம்ப அழகாருக் கொஞ் தினமும் காலையில எந்ச்சு அதப் போய் பாத்தோனா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எங்ளுக்கு
அ
நீங்க எதுனா ட்ரை பண்ணிப் பாருங்க.
நீங்க என்ன செடி வச்சிருக்கீங்க
நாங்க வந்து ரோஸ் செடி வச்சிருக்கோ.
என்னா கலர் நார்மல் ரெட் கலர் ரோஸ் தானா
ஆமாங்க ஆமா
போஸ் செடி எதுவா இருந்தாலு செரி நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு செடியோ மரமோ வளக்கணு இல்லையா நம்மளு இயற்கையெல்லா பாதுகாக்கணுன் சொல்வாங்கல்ல அதுக்கு தகுந்த மாரி நம்ம வீட்லயு ஆக்சிஜன் இருக்க மாதிரி ஒரு செடி வளர்த்தலா வீட்டுக்குள்ள வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் எதாவ்து வாங்கி அ இப்ப நெறைய பேத்தோட வீட்டுக்குள்ளேல்லா பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடி எல்லா‌ வளக்குறாங்கள.
ஆமா அந்த வீட்டுக்குள்ளயே வளர்ப்பாங்க
ஃப்ரண்ட்ஸ் வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா நெறைய பேர் வீட்ல அந்த செடிய வந்து உள்ள வந்து ஃபுல்லா அப்டியே கொடி மாதிரி விட்டுருப்பாங்க அழகா இருக்கு அது பாக்குறதுக்கே
ம்
அது நல்லாருக்கு நாங்களு வீட்டுக்குள்ள வச்சிருக்கோ மணி ஃபிளான்ட் செடியெல்லா வச்சிருக்கோ அப்றோ சின்ன சின்ன முடிஞ்ச எடத்துலயெல்லா செடி வெக்கறதுக்காக நாங்க யோசிப்போ இங்க வெக்லா அம்மா வீட்ல வெக்லா ஸ்கூல்ல குடுத்தனுப்லா அப்டின்னல்லா நா யோசிச்சுருக்கே என்னால முடிஞ்ச்சுனா நா என்னால வளக்க முடியிற சூழ்நிலயப்ப நா நறய செடி வளப்பே
ஆஹ் ஓகே நல்லதுதாங்க செடி வளக்குறதுலா
நீங்ளு ட்ரை பண்ணுங்க உங்க வீட்ல எடோ இருந்துச்சுன்னா நீங்ளு செடியெல்லா வளத்தி
ஏன்னா இங்க நம்மிருக்குற ஊர்ல மண்ணு அதுக்கேத்த மாரி இல்லங்க இப்ப ஊர் சைட்னா உங்க மண்ணு மண் வளம் நல்லாருக்கு என்னா மண் கொஞ்சோ சரியில்லன்றதுனால எதுவு அவ்ளோவா வளராது இங்க அவ்ளோவா ஆனா மண்ணு கேட்ட மாட்டா நல்லா வளரூ
ஆஹ் இப்ப மாடி தோட்டோ அந்த மாதிர் டி எல்லா பண்றாங்கல்ல ப்ரோ தோழா அந்த மாதிரி எதாது ட்ரை பண்ணி பாருங்க
மாடி‌ தோட்டமா இல்லங்க அதுக்கல்லா டைம் இல்ல
ஓ நீங்க பிசியாக போய்ட்டுருக்கீங்க ஆஹ்
ஆமா‌ கொஞ்சோ பிசி தா
சேர் சேர் சேரி நல்லா படிங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா படிச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்ச்சு அதுல மேல மேல வந்து அதுக்கப்றோ ஒரு வீடு கீடு கட்டி அங்க வைங்க உங்க செடியெல்லா கொண்டு போயி
ஆமா நல்லா அங்க நம்ம ஃப்ரீயாய்ட்டு அதுக்கப்றோ அதல்லாபாத்துதா அப்டியே மன நிம்ம சரியா உக்காரலா
ஆஹ் முடிஞ்சா இந்த பார்க் அந்த மாதிரி எல்லா இருக்குல்ல அங்கெல்லா வந்து இப்பல்லா இப்ப பொறந்த நாளைக்கெல் எல்லா வந்து ஒரு செடி வெக்லா அப்டின்னல்லா சொல்றாங் இல்லைங்களா எதாது ஒரு நாளு ஆஹ் மறக்க முடியாத நாள் ம் ம் தின்னத்துக்கு வந்து ஒரு செடியை குடுக்குவாங்க அத வந்து நம்ம வெப்போ இப்ப நம்ம ஷாப்பிங் பண்ற எடத்துலயே வந்து நறையா புக்ஸ்ஸூ இல்லன்னா விதைகள் அந்த மாரி எல்லா குடுக்குறாங்க
ஆமா ஆமா அந்த மாரி இதல்லா வாங்கி வெக்கலா
ம் கண்டிப்பா நீங்களு ட்ரை பண்ணுங்க நா ங்ளு ட்ரை பண்றோ யூஸ்ஃபுல்லா இருந்தது தோழா நன்றி